ஹெலோ வணக்கம்
அ வணக்கம் நல்லாருக்கீங்ளா
அ நா நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீஙளா
அ நல்லாருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மாதா இருக்கே வீட்ல வேலை எல்லா முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
அப்புறம் இன்னிக்கு கொஞ்ச ஒடம்பு சரியல அதனால வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கே எப்பவுமே வேலக்கு போவே இன்னக்கு வேலக்கு போகல
அப்டிங்ளா ஸ்திரி
இப்ப நாளக் லீவ் தான உங்களுக்கு நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல எதுவு ஒர்க் பண்றீங்ளா
நா சும்மா
சேரி சேரி நாளக்கு லீவு எங்கயு ஷாப்பிங் அந்த மாரி எது போறீங்ளா
ஷாப்பிங்ன்னு வெளில போ வெளில போலா ப்ளான் இருக்கதா செய்யுது நீங்க எப்புடி
ம் நா ஷாப்பிங் என்ன நம்ம போறது அதிகபட்ச இப்ப வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள நொழஞ்சதுனால காய்கறி வாங்குற மளிகை ஜாமான் வாங்குற அப்டி போறதுதா பெருசா போறது கடையாது முன்னாடி நம்ம கல்லூரி படிக்கிறப்ப ஷாப்பிங் போறதுனா போவோ ஒரு ட்ரெஸ் சப்பாப்போ புடிக்கு வாங்குவோ ஹேண்ட் பேக் பாப்போ வாங்குவோ செப்பல் புடிக் டோ வாங்குவோ அது மாதிரியா ஷாப்பிங் இருக்கு இப்ப கொழந்த பொறந்ததுக் அப்பறோ நம்ம கொழந்தைக்கி என்ன புடிக்கும் கொழந்தைக்கு எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்புடின்னு சொல்லிட்டு மைண்டோட தாட்டல்லா அப்புடிதா போகுது அ நம்ம குழந்தைக்கு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமா இந்த சாப்பாடு வாங்கி குடுத்தா நல்லா இருக்குமா இந்த ஷூ வாங்கனா என்னோட கொழந்தைக்கி நல்லா இருக்குமா அப்புடிதா தாட்ஸ்ல்லா மாரிடுச்சி கொழந்த பொறந்ததுக் அப்பறோ
ஆமா இப்ப க வே கல்லூரியில படிக்கிறப்ப எங்க அப்பா எனக்குன்னு ஒரு மாசம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அது மாதிரி குடுத்துருவாங்க அப்போ நா ஏ மாசத்துக்கு ஒரு ட்ரஸ் எடுப்ப ஏ கடைக்கு போவே
அப்புடிங்களா
ஆ இப்போ அத மாதிரி நம்போ பண்ண முடியறதில்ல
ஆமா ஆமா
ரெண்டாவது எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் அப்புடின்னு வந்துருச்சு
ஆமா அதனால முடியா ஆமா
நீங்க எப்படி ஆன்லைன் ஷாப்பிங் எல்லா பண்ணுவீங்களா
பண்ணியிருக்கே ஆன்லை ஷாப்பிங் பண்ண பட் நா வாங்கன குளோத்ல எனக் வந்து கொஞ்ச டேமேஜ் இருந்ததுன ரிட்டன் போட்டுட்டே அதுல இருந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது இல்ல
சரி சரி எப்படி பொருட்கள் வந்து என்ன எந்த மாதிரியான திங்ஸ நீங்க வாங்குவீங்க
ஆஹ ஆன்லைன்ல வாங்குறதா இருந்தா வீட்டுக்கு தேவையான மண் ஆமா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் நா சில்லா தேட்டோ அர்ஜென்டா இருந்தா அப்போ வாங்கிப்பே தூ நீ அந்த மாதிரி எல்லா வந்து நேர்ல தா போய் வாங்குவ
சரி
இப்டி
அப்படியே ஆப்போசிட்டு நா அப்படியே ஆப்போசிட்டு மளிக சாமால்லா கடையில தா வாங்குவே ஏன்னா ந போ் பத்த வாங்கலா நமக்கு வந்து நாளைக்கு சமைக்கணும்னா நமக்கு கண்டிப்பா இன்னைக்கு மளிகை சாமான் தேவைப்படு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்பதா காலயில ந கிச்குள்ள போனா அந்த ஜமன் எடுத்து சமை இருகிறதுக் கரெக்ட்டா இருக்கு அதனால நான் மளிகை சாமான் எல்லாவந்து அருகில உள்ள கடைகள்ளா இல்ல சூப்பர் மார்க்கெட் அது மாதிரிதா வாங்குவே ஆன்லைன்ல ஆர்டர் போட மாட்ட என்ன நம்ம வீட்ட பக்கத்திலேயே கடைகள் இருக் வரிசயா அதனால அங்க வாங்ககிறது டி லாம் மேக்சிமம் இப்ப நா வந்து ஆன்லைன்லா ஆடர் பண்ணுற ஏன்னா அங்க கொஞ்ச ரேட்டு் கம்மியா இருக்கு ஆனா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த காசுக்கே முட்டா தோச அப்படின்னு சொல்வாங்கல்லா அதமாரி இப்ப ஒரு நூறு ரூவாய்க்கு என்ன குலிட்டி இருக்குமோ அதுதா இருக்கும்
ஆமா
அது சில துணிகள் நல்லாருக்கும் சில பொருட்கள் நல்லா இருக்காது வேஸ்டா போயிடும் அத ரிட்டர்ன் போடுற மாரி இருக்கும் சில இது வந்து ஒரு பத்து பொருள் வருதுன்னா அதுல ஒரு பொருள் மிஸ் ஆயிருக்கும் ஒம் போது பொருள் தான் வரும் அது மாரி நறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சொல்றோம் அத நம்பிக் க்கையான இதுன்னு சொல்ல முடியாது என் நேரத்திலும் நல்ல வெப்சைட்டா இருக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருட்கள்ல நம்ம ஏமாந்து போய்டுவோம்
ஆமா
ரீசண்டா இப்டி நா மொதல் மொதல எந்த ஒரு விஷயத்துல ஏமாந்தேன்னா ஒரு பட்டுப்பொடவ அது எப்படியும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அப்டி இருக்கும் அந்த பொடவைய வந்து வெறும் அறநூரூவாய்க்கு தரேன் சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணாங்க நாங்க பாாரத்துட்டு என்னடா அறநூரூவாயா இருக்கு க்கே அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது அறநூறு ரூவானா பரவால்ல ல்ல அப்படின் சொல்லிட்டு நா வாங்கிட்டேன் நா கேஷ் ஆன் டெலிவரின்னு போட்ருந்தாங்க நான் அத நம்பி நா ஆர்டர் போட்டுட்டேன் ஆடரு போட்டோ அந்த கொரியர் ஆப் பிஸ்ல அந்த பொருள் பொருள் வருது அந்த பொருள பாத்தாலே தெரிது நம்ம ஏமாந்துட்டோ அப்படின் சொல்லிட்டு வேற வழியே இல்ல நீங்க காச கொடுங்க நா அப்பதா பொருள கொடுப்பேன்னு சொல்லி கொரியர் ஆபீஸ்ல ஒரே சண்ட போட்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பொடவ எப்டின்னா ஒரு பூனம் பொடவ இருக்கில்லையா எரநூறு முன்னூரூவா பொடவ அத வந்து சுருட் டி பார்சல் பண்ணா எப்படி இருக்கும் க்ளாத் கவர்ல அது அது இந்த கவர் சொல்வாங்க அது மாதிரி பண்ணிருந்தாங்க அது பட்டுப் பொடவனு இல்லலங்கிறத பாத்தோன்னே நமக்கு தெரிஞ்சுட்டு இருந்தாலு வாங்கிட்டே வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறே அது சாதாரண ஒரு பொடவையா இருக்கு
நீங்க ரிட்டன் போட முடியாதா
இல்ல ரிட்டன் போட முடியில அந்த டைம்ல ரிட்டன் கடையாது அப்டினு சொல்ட்டாங்க அப்போ என்ன பண்றதுனே எனக்கு தெரியி ல திரும்ப அந்த ஐ டியிலயே போய் கேக்குறே ஒடனே என்ன பிளாக் பண்ணிட்டாங்க
து ஏமாத்ற நோக்கத்துல பண்ணியிருக் காங்க போல
ஆமா அது மாதிரி இப்போ ஏங்கிட்ட குடுத்த மாரி ஒரு பத்து பேரு அது மாரி வாங்கிருக்காங்க என்ன மாரி ஒரு பத்து பேர் வாங்கிருக்காங்க வாங்கினதுனால எல்லாருமே அந்த அவங்க போஸ்ட் போட்டதுக்கு கீழ வந்து எல்லாமே கமெண்ட் பண்ணாங்க எல்லாம் ஃபேக்கு ஃபிராடு அப்டினு சொல்லி கமெண்ட் பண்ணிட்ருந்தாங்க பண்ணும் போது ஒடனே வந்து கமெண்ட் ட வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டு நா இப்ப எங்கள எல்லா பிளாக் பண்ணிட்டாங்க அந்த யார் யார்லா கமென்ட் போட்டாங்களோ அவங்க எல்லாருமே பிளாக் பண்ணிட்டாங்க
அ
ஆமா அதனால அது மாதிரி விஷயங்களு நிறைய நடந்திருக்கு
கு இந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு வந்து நானு எனக்கு இந்த மாரி ஒண்ணு ஆச்சு
உம்
நா வந்து ஆன்லைன்ல வந்து ஷூ பாத்துருந்தே செரி பாத்த நல்லாருந்துச்சு அதுவும் ஒரு வெப்சைட்ல தா பாத்தே அது வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு அவங்க தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரடுக்கே தரே ஒன்னு நா வந்து சரி ஆன்லைன்ல தானே ஆன் ஆர்டர் போட்டுட்டே கேஷ் ஆன் டெலிவரி போடல அப்ப நா ஆன்லைன்ல பே பண்ற மாரி போட்டுட்டே அதா நா ஃபஸ்ட் ஆர்டர் போடுறது போட் ட்டுருந்தே அவங்க என்ன சொன்னாங்க மொதல செவன் ஹண்டரட் அப்டி வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி நா அப்ப எனக்கு அவ்வளவா தெரியாது இத பத்தி அவங்க அப்படியே வாங் ங்கி வாங்கி பாத்தா வாங்கிட்டாங்க கையில அப்புறம் பாத்தா அதுக்கும் மேல காசு கேட்டுட்டே இருக் இப்பவு செரி இவ்ங்க வந்து ஏமாத்துராங் ன்ட்டு த்த மட்டு ரீஃபண்ட் பண்ணிருங்கன்னே னே அவ்ங்க பண்ணமாட்டேன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க
ஓ என்ன பொருத்த ரிவ்
அதனால் தா நா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் புரியல
அந்த பணத்த நீங்க ரீஃபண்ட் கடைசி வரையு வாங்கவே முடிலையா
இல்ல கடைசி வரைமே வாங்க முடில நா அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கூட ரீஃபண்ட் ஆகல செரி அதனால வந்து இனிமேட்டு ஆன்லைன்ல எதுமே வாங்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டே எதுவ இருந்தாலு நேர்
எனக்கு அது மாதிரி நெறையா அனுபவ வந்தர்துக்கு அஹ் இப்ப ரிசெண்ட்டா எதுவுமே வாங்கறது இல்ல பால் கொழந்தைங்களுக்கு வந்து எதா வெளையாட்டு சாமான்கள் வாங்கறதுனா வாங் வாங்குவே அதுவு ரொம்ப ரேரா போயிட்ருக்கு நம்ம ஏனா ஏனா எல்லாத்தைமே வாங்குவோ ஓ ஒடனே ஒடச்சிர்றாங்கங்க போன வார என்ன பண்ணிட்டாங்கனா ஒரு கடைக்கு போனோ கடைல போய் ஒரு சைக்கிள்ல வந்து சைக்கிள தொட்டு பாத்தாங்க செரி ஆச ப்பட்றாங்கன் சொல்ட்டு பைக் கார்லேலா கொண்டு வந்ட்டு உக்கார வச் சுட்டே சைக்கிள்ல உக்காந்துக்கிட்டு வரவே வேல்ல சைக்கிள் வேணும்னு கடைலே ஒரே அடம் இத்தனைக்கு ஒன்ர வயசுதா ஆகு இல்ல அவ்ளோ அட என்ன பண்றதுன் தெரியல அது அஹ் சைக்கிள் வந்து மூவாயிர ஆகு அப்டின் சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாம அப்றோ சைக்கிள வாங்கிக்கிட்டு அழச்சிட் டாங்க சைக்கிள வாங்கி வா வீட் க்கு வந்து ஒரு வார ஆகல அந்த சைக்கிள்ல உள்ள பகுதி பார்ட எல்லா பா்டையு தனித்தனியா கழட்டி வச்சுட்டாங்க
அந்த சைக்கிள்ல குவாலிட்டி இல்லயா இல்ல எப்டி
இல்ல அது போட்டு கீழே போட்டு ஒடைக்கிறது அந்த கடைல இரும்பு சைக்கிள் நம்மளவிட குவாலிட்டியாவு இருக்கு ஏனா நா மத்த கடைகள்ல பாக்கும்போது இதே சைக்கிள் நாலாயிர சொல்றாங்க அங்க வந்து அந்த சைக்கிள வந்து மூவாயிர தா சொல்றாங்க
சேரி
ஓ கொஞ்ச தள்ளி வாங்க தோழி ஆஹ் சவுண்டாதா இருக்கு அஹ் அப்ப வந்து சொன்னாங்க இது மாரி செரின் சொல்லி நல்லதா ரேட்டு கம்மியா இருக்குன் சொல்லிட்டு வாங்குனே நா குவாலிட்டிலா அவ்ங்ககிட்ட நல்லாதா இருந்துச்சு அது என்னுடைய பிள்ளை வந்து பயன்படுத்துன விதம் தா சரியில்ல அத தூக்கி போட்டு ஒடைக்கிறது அதுல போட்டு மோதுறது அ ப்டின் சொல்லி ஒவ்வொன்னா கலட்டி எடுத் த்துட்டாங்க
அதனால அப்டி உடைஞ்சிருச்சு
உம் ஒடையல எல்லாத்தையு தனித்தனியா கலட்டிட்டாங்க இப்ப எங்க அப்பா அத மறுபடியு எல்லாத்தையு சேத்து இப்ப ஓட்ட வச்சிருக்காங்க இல்ல நம் வாங்கி குடுக்குறோ ரொம்ப பாத்து பாத்து ஒன்னு வாங்கி குடுக்குறோ ஆனா அத வந்து அவ்ங்க பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க ஏனா நம்ம படிக்கிற காலத்லைலா சைக்கிள்ங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கு இப்ப வந்து அவங்களுக்கு எளிதாவே எல்லாம் மே கெடச்சிறது
அதனால அவங்குளுக் கது தெரியல
தோட அருமை தெரியில ஏன்னா இந்த ஸ் சைக்களுங்குறது எங்க அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு ஒரு வர்ஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு குழந்தையோட ஆறு மாசத்துக்கு அப்புறத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சைக்கிள் வாங்கி குடுங்க வாங்கி குடுங்க நாந்தா நம்ம ஒடனே ஒடனே எல்லா பண்ணக்கூடாது வாங்கி குடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நா வாங்கியே குடுக்கல அன்னக்கி கடைல போய் போனதுனால அத வயணு அப்டின் கேட்டு ரொம்ப அட பிடிச்சதுனால நா அத வாங்கி குடுத்த என்னா பண்றது கடைல்யு உட்காந்துட்டாங்க டைம் வந்து க்ளோஸிங் டைமுமா ஒன்போது மணி ஆகுது து கட பூட்டுற நேரத்துல வரமாட்டேனு கடைல உக்காந்துகுட்டுஅடோ
தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆமா அதுனா இது மாரி இருக்காங்க நம்ம காலத்துலலா சைக்களுங்கிறதே பெரிய விஷ்யமா இருக்கு இல்லையா
ஆமா சைக்கிள்ங்கிறது ரொம்ப பெரிய விஷ்ய அது வாங்கி குடுத்தாலே அவ்ளோ சந்தோஷமா நமக்கு இருக்கு பத்ரமா பாத்துக் போ நம்ப
ஆமா என்னாலா வந்து எனக்கு சைக்கிள் வருதுங்கிறப்ப நா ஒரு நாள் ஃபுல்லா தூங்காமலே இருந்திருக்க சைக்கிள் வரு எப்ப வரு நம்ம சைக்கிள் ஓட்டலா அப்டின்ல்லா கனவோட இருப்ப இப்பலா அத நெனைக்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கு அப்ப இப்ப நம்ப ஒரு பெரிய வண்டி வாங்கியிருப்போ அந்த வண்டி வாங்கினப்ப இருக்குற சந்தோஷோ அந்த சைக்கிள் வாங்குனப்ப இருக்கிற சந்தோ ஷோ வந்து இந்த வண்டி வாங்குனப்ப இல்ல அந்த அளவுக்கு கேது அது சின்ன வய்சு அந்த சந்தோஷங்கள்லா தனிதா
ஆமா
உங்களுக்கு அது மாதிரி ஏதும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அடுத்த பதிவுல நம்ம தொடர்ந்து பேசுவோ நன்றி தோழி
நன்றி தோழி